ஹலோ அ சிஸ்டர் அ சிஸ்டர் அ கேக்குதுங்களா வாய்ஸ் சு ஒகே அ சேரி சிஸ்டர் என்ன பண்றீங்க
உஹு ஒண்ணு பண்ல சும்மாதா நீங்க
சரி அ நானு ஒன்னு பண்ணலைங் சிஸ்டர் சும்மாதா இருக்க அப்டே இன்னு கொஞ்ச நேரத்துல பாப் பசங்களல்லா கூட்டு வெளிய போணு விளாட வைக்கணு கொஞ்ச நாரையி அ ஈவினிங் டைம் ஆயிடுச்சு அ பாக்குணு வீ வீட்லுயு கொஞ்சோ இல்ல வருவாங்க இதுக்குமேலதா வருவாங்க அவுங்களும் படிக்க போயிருக்காங்க அவுங்க வந்தாங்கன்னாதா ஒரு காஃபி டீ எதாவது போட்டு குடுக்கணு ஆனா ஹெல்தி இல்லதா காஃபி டீ என்ன பண்றதுங்க ரொம்ப ட்ரஸ்சா இருக்கும் போது ஆமா ஆமா இல்ல உங் அ உங்களுக்கு கஷ்டமாதா இருக்கு சிஸ்டர் உங்களுக்கு உங்க இதுல வந்து குடிச்சுதா ஆவணு நீங்க
ஆமா அதனால இப்பதா அவுங்க பெட்டுக்கு வேற குடுக்கணுல்ல நாய்க்குட்டிக்கு அ
ஆமா ஆமா அவுருக்கு மில்க்கு மில்க் குடுத்துருவீங்களா
ஆமா மில்க்காதா
ம் ம் சேரி சேரி சேரிங்க ம் ம் நாங் பெரும்பாலு வீட்ல குடிக்க மாட்டோ என்னைக்காவது ஒரு நாள் தா குடிப் போ ஆனா வெளில போனா குடிச்சிருவோ எப்டியு கம்பல்செரி ஃப்ரண்ட்ஸ் எல்லா இருக்கிறதுனால டீ எப்டியு குடிச்சிருவோ
ஆ
ம் இல்லன்னா மூடி இருக்கலா ஆமா ஆமா ஆமா ஆமாங் சிஸ்டர் கண்டிப்பா ம் ஹெல்தி இல்லன்னு தெரியு என்ன பண்ற எனக்கு ஆல்ரெடி அல்சர் வேற கொஞ்சோ
ம்
குறச்டேங்க ரேர் அதிகமா இல்ல என்னைக்காவது குடிக்கணும்னு தோணு குடிப்போ பாப்பாவுக்கு டீ பிஸ்கெட் இருந்தா போதுங்க என் பொண்ணுக்கு பிஸ்கெட் தொட்டு டீ சாப்ட்டு அவளுக்கு அது ஒரு சந்தோஷோ அவளுக்கு
ம்
அ அந்த அவள பாத்துட்டு என் பையனு வாண்டு அவனு அவ அவனு ட்ரைனிங் எடுத்துட்டா அ கட் சாப்பறதுக் கத்துட்டா டீ ஆமாங்க நெறய நல்ல பழக்க கத்துக்குறா அவள பாத்துட்டு கெட்ட பழக்கமு கத்துக்கறாங்க ஈஸியா அப்சர்வ் பண்ணிக்கிறா எல்லாத்தையு அவுங்க அக்கா என்ன பண்றாங்களோ அதெல்லா பாத்துட்டு அழகா அப்சர்வ் பண்ணிட்டு அப்டியே ப இதுக் கு பண்றாங்க காபி
ஆ இதுவு இல்ல அதே மாதிரி இந்த ஸ்கூல் போயிட்டு ஹோம் ஒர்க் எல்லா பண்றாங்கன்னு வச்சு கோங்க நா பாத்திருக்கே இங்க பாத்திருக் கே அத வச்சு அவுங்களு ஏதோ பே பே சில எடுத்துக்கிட்டு ஏதாவது வரையறே பேசறே இது பண்றே அப்டின் டே பண்ணுவாங்க அடுத்து வேணா பண்ணுவாங்கன்னு நெனக்கிறே தெரியல டூ இயர்ஸ்க்கு மேல வேணா பண்ணுவாங்கன்னு நெனக்கிறே ஆனா இதே மாதிரியே பண்ணுவாங்க அடுத்து ஈஸியா சேல பேர் வந்து பேணா புடிக்கிறதே தெரியாம இருக்கு தெ தெரிஞ் தெரிஞ்சுக்கல ஆனா சில பேர பாக்கும்போது கரெக்ட்டா புடிக்குங்க காரணோ என்னன்னு பாத்தா அந்த அவுங்க அக்காவோ அண்ணனோ தம்பியோ அந்த மாறி இருக்கறவங்க நம் போயிட்டு வந்து ட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு அவுங்க படிக்கிறத வச்சு இவங்களு படிப்பாங்க
ம் ம் போன் பாக்கிரத வச்சு போன் பாக்கவு கத்துக்கிட்டா அவுங்க அக்காவ பாத்து
அ இந்த இது இருக்கு
ஸ்கூலுக்கு போயிட்டு அ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டோனா க்குள்ள ஹோம் ஒர்க் எழுதணு படிக்கணு அப்டின்ற பழக்கோ வரு அக்காவ பாத்து பாத்து
ஆமாங்க ஆமா எங்க இப்பயு பாத்தீங்கன்னா வந்தா ஒரு போன் அவளுக்குன்னு ஒரு போன் ஒண்ணு இருக் கு ஆனா அதுல நெட் எல்லா இல்லேங்க அவ உஷார் ப்ப என்ன பண்ணே நெட் இருக்கிறம்போது இந்த யூடியூப்ல இருக்கிற வீடியோஸ் எல்லா டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இருக்கா நெட் இல்லனாலு பரவால்லன் சொல்லிட்டு அது பாத்த வீடியோவே உட்காந்து பாத்துட் ட்ருக்காங்க என்ன பண்றது ம் அப்டியே பாத்துட்டு இருக்காதனு
கா ஒய்பைல இஷ்டது என்ன என்ன பக்குதுங்களோ என்ன கேம் வேணுமோ ட அ பா டவுன்லோட் பண்ண வேண்டியது பாக்க வேண்டியது
என் போன்ல பாத்தீங்கன்னா ஒ இன்னைக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கேம் இருக்கு என்னடா அம்மு அப்டினா ஒன்னு இல்ல டாடி ஒன்னு இல்ல டாடின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு டவுன்லோட் பண்ணி வச்சுட்ருப்பா அவ பாட்டுக் போட்டு ஏதோ ஒணன்னு விளையாடுறத செய்யறது அப்டின்னு இருக்காங்க நல்ல விஷ இவுங்களு இருக்கு அதே சமயத்துல கெட்ட விஷயோ இருக்கு அந்த நல்ல விஷயத்த எடுத்துக்க மாட்டேண்றாங்க அவ்ளோ சீக்கிர பசங்க என்ன பண்றதுங்கநெறய இருக்கு இந்த ஏஐ வந்துச்சு இல்லங்க அதெல்லா வந்து எவ்ளோ விஷய கத்துக்லா நெறய சொல்லி தருது அதுல ஏதோ ஒண்ணு போட்டு செய்லா அப் அப்டி எல்லா கெடையாது என்ன கேமு என்ன யூடியூப்ல என்ன என்ன இந்த பேய் கதைங்க எல்லா அத உட்காந்து பாத்துட்டு இருப்பா அந்த மாரி எல்லா
க்கும் ஓ ஓ ஓ ஓ
என்ன பண்றது சிஸ்டர் நம்போ ஆமா ஏனா ரெண்டு பேரு இப்ப ரெண்டு பேரண்ட்ஸு எதா ஒர்க்ல இருந்தா குழந்தைய கண்டுக்க முடியறதே இல்லங்க ரொம்ப கஷ்ட ஆயிருது யார்னா ஒத்தரு ஃபிரியாந்தா இது பண்ணலாங்க உ ரெண்டு பேரு ஏதாவது ஒரு ஒர்க்லனா பண்ண முடிறது இல்லைங்க
ஒர்த்துன் மட்டு இல்ல இப்ப செல்லம் குடுக்குறது இந்த மாரிதா செல்லம் குடுக்குற மாரி முன்னாடி எல்லா வேற மாரி ஏதோ நம்மல்லா இருக்கோ நாலஞ் சின்ன பிள்ளையில வேற மாரி செல்லம் குடுத்து வளர்ந்த மாரி இருக்கு
ம்
இப்ப இந்த காலத்துல உள்ள படள்ளைங்களுக்கு போன் குடுத்துதா ஏதோ அவங்க பேரண்ட்ஸோட லவ்வ ப்ரூப் பண்ற மாதிரி ஆயிடுது
ம் நாங்களே விட்டாலு வெளியில இருக்கிறவங்க விட மாட்டங்க சிஸ்டர் ஒ யா போன குடுத்துர்றாங்க என் பையனுக்கு பாத்தீங்னா இந்தடா போன் வர்லன்னா அவுங்ளு டேய் இந்தாடா பு ஃபோன் வா வாவான் சொல்டு கூப்டு அவன அது பண்ணிறாங்க
ஆ அத அப்பதா பாசமா இருக்கிற மாரின் புள்ளைங்க நெனைக்குதுங்க போன நம்ம கே க்குறோ குடுத்துர்றாங்க
எனக்கு கோவ வரு அந்த நேரத்துல என்ன பண்றது தெரிஞ்சுவங்களா இருக்காங்களேன் சொல்லிட்டு அமைதியா போய்றதுங்க அவன ஏதோ மறக்க வச்சுட்டு இருப்போ நாங்க ம்
மறக்கல்லா இ்ல்லைங்க புள்ளைங்க
உம் முடிறதுல சிஸ்டர் நம்போ எடுக்கறத பாக்குறாங்க நம்மளு அந்த போன் இல்லாம இருக்க முடிறது இல்லைங்ளா ஏதாவது ஒரு மெசேஜ் ஒண்ணு வரு போன் பண்ணுவாங்க நாம அடிக்கடி போன் எடுக்க றதுனால பாத்தா நா கைல போன் எடுத்தாவே சார் தூக்கிடுவாரு குடுங்க குடுங்க அப்டின்னு
உம்
அதனாலே அவனுக்கு பயந்துட்டு பயந்துட்டு யூஸ் பண்ணுவோ அப்றோ கண்டுபிடிக்கறதோ கண்டுபிடிச்சிருவானோன் சொல்லிட்டு நீங்க டீ காபி
ஆ இந்தோ இப்பதா பெட்டுக்கு போட்டாச்சு எனக்கு இந்த டீ போட்டுக்கட்டு இருக்க
செரி செரி செரிங்க இன்னு
ஆமா இனிமேதா வருவாங்க
ஓகே ஓகே ரொம்ப தூரங்களா ஸ்கூல் இங்க இருந்து
இல்ல இல்ல கொஞ்ச கிட்டக்க தா இந்த ஸ்கூல் வேன்ல வருவாங்க மணி நால்ற இன்னு ஒரு கொஞ்சோ ஆப் ஹனவர் ஆகு
ஓகே ஓகேங்க நா ஓகே சி பி எஸ் சி யா நீங்க மெட்ரிக்குங்ளா சப்போட் இருக்கிறது ஓகே ஓகேங்க
சி பி எஸ் சி ரொம்ப டென்ஷனா இருக்க மாரி தோணும் போலா ஒகே இவ்ளோ வந்து பிள்ளைங்க விஷயத்துல வேற ஒரு இதா இல்ல ரொம்ப இதா வளப்பாங்க அதல்லா நா தலையிடுரதில்ல அவரோட விருப்பம் அப்டின்ட்டு விட்டுருவே
ம் எல்லா பெருபாலும் எல்லா டிசைட் பண்றது சார்தாம் போல இருக்கு வீட்ல ம்
ஆமா அவர்தா எல்லாமே அத பெட்டு வளர்க்கறதுல இருந்து ஆரம்பிச்சு வெளியில பாத்தாதா நா டிசைட் பண்ற மாரி அவரு என் வைஃப்ட கேட்டு சொல்றேன்ட்டு வந்துருவாரு டிசைட் பண்றது அவர தா இருக்கு ஆ அதுல எதுக்கு இப்டி சொல் லிட்டு வர்றீங்க கடைசில பாத்தா நீங்க டிசைட் பண்றதுக்கு தா நா ஒத்துப்பட்டு வரே கடசில ஆனா வெளி வெளிய உள்ளவங்கள்ட்ட மட்டு இப்டி சொல்லிட்டு வந்தீர்ரீங்க அப்டின்டு
சோ உங்க அம்மா அப்பா கிட்ட அப்டி சொல்ல வேணாம்னு சொல்லுங்க
ஐயோ அவுங்கள் டையுமே அப்டிதா சொல்லுவாரு அதனாலயே சண்ட நடக்கு சொல்லாதீங்கப்பா வேணாம்பா அப்டின்ருவே அவரு ஆனா பரவாயில்ல இப்டியே இருக்கட்டு
சத்தே
எங்க அப்பா மட்டு எங்க ஆ எங்க அப்பா மட் டு எங்க அம்மாட்ட கேட்டு தா பண்ணுவேன்னு சொல்றாரு இல்ல அதே மாதிரியே இருந்துட்டு போட்டோம் அப்டிம்பாங்க சரி என்னத்தயோ பண்ணுங்க அப்டின்ட்டு போ ட்ருவானுங்க
அவ்ங்க அப்பா அம்மாலா கூட இருக்காங்களா சிஸ்டர் சாரோட அப்பா அம்மாலா வெளில இருக்காங்களா ம்
க்கறாங்க நாங்க இப்ப ஒரு வீடு வாங்னோ ஆஹ் நாங்க தனியா முன்னாடி நான் தனியா முன்னாடியே வந்துட்டே
நல்லதுசிஸ்டர் அதுதா அதுதா அதுதா பெஸ்ட்டு இப்ப இருக்கறதுல ஏனா அஹ் அப்புடிதாருக்கு சூழ்நெலல்லா ஆமா ஆமா போணுமா வார்த்துக்கு ஒரு முற போய் பாத்தமா ஹய் எப்புடிகீறிங்க நல்லாருக் கீங்ளா ன்னா சாப்ட்டீங்களா இல்ல ஏதாவது வாங்கிட்டு போய் குடுக்குறதோ செய்யறதோ பண்ணா ஓகே அவ்ளோதா ஒன்னா இருந்து சண்ட போட்டுட்டு இருக்கறத இது பெஸ்ட் டுங்க ஆமாங்க எதா முடிலன்னா பாத்துக்கோங்க
ம் எல்லா அவ்ளோதா ம் அவுங்க இருந்த ட்ரெடிஷனல் இதுக் கோ நம்பருக்கறதுக்கு கொஞ்சோ டிப் ரெண்ட்டிருக்கு ஆஹ அவுங்க அந்த காலத் துள உள்ளதையு நம்மள்ட்ட எதிர்பாத்தோம்னா அது செட் ஆக மாட்டேங்குது
ஆமா ஆமாங்க
அவங்க அதைய எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வேற மாரி மாறிக்கிட்டே இருக்கிற மாரி இருக்கு உம் அவங்களுக்கு நா வேலைக்கெல்லா நா போ கூடாதுன்னு நெனப்பாங்க
எனக்கு வேலைக்கு போனாதா கொஞ்சமாச்சும் டென்ஷன் கொறையிற மாரி எனக்கு ஃபீல் ஆகு
வேற
வீட்டையே சமச்சுக்கிட்டு சாப்ட்டுக்கிட்டு எனக்கு அந்த லைப் எனக்கு செட் டாகாது எனகு வேற வேற ஏதாவது ஒண்ணு பண்ணணு அப்டிங்கறதா
உங்களுக்கு பரவால அத அங்க அந்த பசங்கள பாத்தீங்கனா ஓரளவுக்கு கஷ்டம் போயிடும்
ஆமா அது ஒண்ணு எனக் அது டென்ஷன் ஃப்ரீயா தா இருக் கற மாரி இருக்கு எங்க ஆஃபீஸ்லயு கொஞ்சோ கொஞ்சோ வேல இருக்கு டென்ஷன்ஸ் இருக்கு ஆனா அது பெருசா எனக்கு அபெக்ட் ஆகாது அங்கே யே கொஞ்சோ மோஸ்ட்லி வொர்க்ஸ் எல்லாத்தையு முடிச்சுட்டே வந்துருவே வீட்டுக்கு கொண்டுட் டு வர மண்டே ஒர்க்க வீட்டுக்கு கொண்டுட்டு வந்தா தா டென்ஷனா இருக்கு
ம் நீங்க மட்டுமா உங்களுக்கு ஹெல்பர் மாரி யாருனா இருப்
ஹெல்பர் இருப்பா இருக்காங்க அவ்ங்களுக்கு சுத்தமா எந்த டென்ஷனு இல்ல அவ சமயல் பண்ணி வா இதுவாயிருக்கு எங்குளுக்கு வந்து அப்டிலா இல்ல வீட்லேயுமே கொஞ்சோ வொர்க் பாக்கணுனா பாக்கணு இது பண்ணணு எல்லாமே இருக்கு
ஆமா ம் அவ்ங்க நீங்க உங்க சுப்பீயருக்கு நீங்க பதில் சொல்லணு பேரண்ட்டுக்கும் பதில் சொல்லணு எல்லாருக்கு பதில் சொல்லணு ம் கஷ்டோ அவனு எல்லா
எலெக்க்ஷன் டியூட்டி ஒர்க் வரு ஆ வேற இந்த எஸ் ஆர்லா போயிட்டு வந்துட்டு இருந்தோ அப்றோ ஏதாவது போலியோ சொட்டுமா டிராப்ஸ்சு அது இது எல்லாமே ஏதாவொன்னு வரு அதெல்லா வரு அதல்லா கொஞ்சோ ஜாலிய தான் இருக்கு அந்த ஒர்க்க் அந்தது பாத்துக்கரது
ம்
அனாலு அந்த டைமிங்லா நம்ம போறோ பண்றோ அப்டின்ட்டு இருக்குல ம் ஹது வீட்லயே இருந்தோம்னா எனக்கு எனக்கு புடிக்காது
ம்
உ எனக்கே கெளம் கெளம்புனாத எனக்கு நல்லதுன்னு தோணுது நம்ப ஃப்யூச்சர நம்பளு பாக்கணுல்ல
ஆமா சிஸ்டர் கண்டிப்பா அப்போ இருந்துட்டாங்க வேலைக்கே ரெண்டு பேரு வேலைக்கே போலனாலு அப்போ ஓரளவுக்கு சமாளிச்சுட்டாங்க இப்பல்லா அப்டி இல்லைங்க ரெ ரெண்டு பேரு ஆமா அதேதா அதேதா அப்டிதாங்க அப்டிதா போயிட்டு இருக்கு அ அப்டியே நானு எங்க வீட்டுல அப்டியே கொஞ்சோ கொஞ்சமா கர சேர்த்துட்டு இருக்கே ம் முடிச்சுட்டாங்கன்னா ஓரளவுக்கு அதுக்கப்றோ ஃப்ரீ ஆயிடுவோ நாங்க
எக்ஸாம்ஸ் எழுதுறாங்கன்னா என்ன குரூப் டூ குருப் எக்ஸாம்சா ஓகே ஓகே ஆ ஓகே ஆ ம் ஓகே ஓகே ம்.